பா
உம் எனக்கா என்ன செஞ்சாம் இல்ல
உஹம்
அம்மா ஒரு லெவன்டருக்கலரு வச்சிருக்காங்க தம்பிக்கு
உஹம் உஹம்
எங்கே காட்டனா இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி அதுல வேணா என்ன போறது டிசைன்கு லைனிங்னா ஒரு லுக்கா தெரியும் ஏதோ போடலாமா தம்பிக்கு ஆஹ்
வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் போட்டு இது பண்ணாத நீ சும்மா உம் ஹா நான் பாப்பாவுக்குதான் கேக்குறேன் தம்பிக்கெல்லாம் பெருசா நான் ஆறி கேட்கவே இலை நானு நீ வந்து போட்டு ஒண்ண உடம்ப வந்து இது வற்புற் கஷ்டப்படுத்திக்காத
அத ஒண்ணுமே சும்மா அது உக்காந்து டைம் பாஸ் போடலாம்
ம் ம்
இதுல எனக்கு நான் போட்டுருவேன் சர் சர்ருன்னு மணி கோத்து குடுத்தாங்கன்னா இந்த ஸ்பீடு வந்துரும் இந்த மணி எடுக்கதான் எனக்கு கடுப்பா ஆகுது
ஆயா உக்காந்து உன் பேரப்பிள்ளைக்கு மணி கோத்துக்கடும்ன்னு சொல்லி
இந்த ஒரு வாரம் நான் வந்து வீட்டே தான் இருப்பேன் வெள்ள எங்கும் போ மாட்டேன்
யே
ஒரு வாரம் அப்புறம் இருபத்தி ஒன்பதாம்தேதி காலேஜு அப்படியா நிலம் பத்தேன் எங்க இங்கயன் அங்க போயிடுவீங்களா
ரெண்டுமே இருப்போ நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா திங்க்கிழமை போயிட்டு காலையில அங்க கேக் கட் பண்ணிட்டு இங்கே வர மாதிரி பிளான் பண்ணி வச்சருக்கோம் உம் வருவா தான் ஈவினிங் இங்கதான் வந்துருவோ ஷா அவ ஸ்கூலுக்குல்லாம் கூட்டினு இங்க வந்துரு மோஸ்ட்லி
ஓ ஸ்கூலா தம்பிக்கே
செவ்வாய்கிழமை தானே வருது
சரிப்ப நான் ஈவினிங் வரேன்
உம் உம் உம் வா வா
உம் இயோ கீத்திவர்மான்னு தெர்லயே கீத்திவர்மா தெர்ல விட மாட்டாங்கன்னா
ம் ம்
வண்டி கேப்பாங்க
வ்ங்க ஆயவ கூட்டின்வா
வந்துட்டா அன்னைக்கு நைட்டே வர்ர மாதிரிதான் இருக்கும் தம்பி ஹாஃப் டே தான‌ ஸ்கூலு
உம் ஆமாம்மா ஹாஃப் டே தான்
நைட்டே வந்துரு ஏனா கடையிலப்ப வேலை இருக்குல்ல என் டைம்ல போயிட்டேனா அவ்வளோதான் நம்ம அப்புறம்
அப்புறம் சரிதான் என்ன பிளான்னு சொல்றேன் வாங்க வாங்க
ம்
இல்ல மாலதிம்மா கூட்டண வாய
நல்லா வருவாங்களே கடைய உட்டு
ஏண்டி ஒரு நாள் கொஞ்ச ஒரு ஃபங்க்ஷன்னா வண்டு வந்து போங்களா அதந்தா வந்து போயிடுங்க
பங்ஷன் ஆயதும் வருும் ஆ பக்கம்
ம் ம் சரி சரி
ஆய்மா எங்க வெளில போவ வீட்டுதான் இருக்காங்க
புரியல
அங்கயாவான் அவளவா எங்கய வெளில போறதுில்ல வீட்டுதான் இருக்கான்ங்க
யாரு ம் ம் கூட்டின் வா கூட்டின் வா
ஆயாக்கு ஒரு கம்பல் எடுக்கணும் உங்க என்ன்னா என்ன மீடியம் சைஸ் தான்
புரில
திட்டம் குட்டியா இருக்கு ஒரு கம்பல் அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பல் எடுக்கணும்
ம் ம் கோல்டுல சொல்றியா
ம் எல்லா ஆயாவும் போட்டுக்கறாங்க கிழவி மட்டும் கேட்க மாட்டேங்கது ஒரு கம்பல் வாங்கணும்
ஓ எத்து கொடுப்போ எத்து கொடுக்கலாம் எடுத்து கொடுக்கலாம்
அம்மா காசு கட்ராங்கலா சொன்னாங்க சொன்ன பற ஆயாவுக்கு அம்மா ஆயாவுக்கு கம்பள எடுத்து கட்ற கட்ற எடுத்துக்கலா இப்ப எடுத்துக்கலா
அதுக்கெல்லா அதிகமா அம்மா கட்ற காசு அதுக்கு பத்தாதே அம்மா கட்ற காசு ஆயாவுக்கு கம்மல் எடுக்கிற அளவுக்கு பத்தாதடா
இல்ல அம்மா வந்து இன்னு ஏதாவது சின்ன வயச கம்ப எல்லாம் ஒ தோத்தைய வச்சுறாங்கல்ல தொலைச்சது அதான் வச்சு இது
ஒண்ணு ஒண்ணு துலச்சிடறாங்கன்னா உ மம்மி உன் மம்மி தான்
ம்
குடும்பமே அதுல கரெக்டா இருக்கறீங்க தொலைக்கரை விஷயத்துல
ம்
ம்
எல்லாரும் எல்லா ஆயாவும் பெஸ பெசாக போட்றாங்க கெழவி தான் சின்னதா போற்றுக்கு
நானே என்ன நினைச்சே ஒரு ஏதாவது இப்போதிக்கி என்னால ஏனாந்த இப்ப இந்த எங்க வீட்ல இருக்க கெழவிட அம்மா தன வச்சுக்கோ அதுதானே ஆயா கேட்டாங்க
புரியல
எங்க வீட்ல கிழவி இருக்குல்ல அது அது கம்மல் அடகு வச்சு வச்சிருந்தது
ம்
அந்த கம்மலை வந்துட்டு ஆயா கேட்ட
ஆயா வாங்க போறாங்களா
ஏ தெ தெரியல அது ஏதோ அதான் இப்பதைக்கி நான் என்ன நினைச்சுன்னா என்னால வந்து பவுனுலா வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால சரி இங்க கடக்கமெல்லாம் விக்கும்ல கல் வச்ச மாரிலாம் அழகழகா
ஐ மீன் இன்னொரு பத்து மாச இன்னும் அத்து வருஷம் லாம் எ எடத்து தரம வேணா இதே போட்டுட்டு இருக்கட்டு
ராணியா அதா அவங்க ஏதா சொல்லுவாங்க அப்ப கஷ்டமாவாதா
அய்யயோ ஏ அது எனக்கு அதெல்லா அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்க அது வந்து அவங்க அவங்க ஃபேமிலியோட இஷ்யூசு அதனால நா வந்து என்னன்னச்சுன்னா இப்போதைக்கு என்னா வாங்க முடிஞ்சப்போ கண்டிப்பா நா வாங்கன்னா வாங்கி தரே என்ன்னு சொல்லி இந்த கடக்கம்பல் கல் வச்சு இங்க அதலா விக்கும்ல அந்த மாரி ஒண்ணு வாங்கி கொடுக் லாமா நா யோசிச்ச ஒன்னு
பண்ணுவா கா
ம்
ஆமா நா அதா அம்மா கிட்ட சொன்ன அம்மா என்ன சொன்னாங்க ஆயா வந்து அதல்லா போட மாட்டாங்க கட கம்மாலா அப்டினு சொல்ட் சொன்னாங்க நீ வேணா ஆயாவ கேட்டு பாத்து வாங்கி குடு அப்டினு அம்மா சொன்னாங்க செரிம்மா அப்டின்னா
பண்ணுவாங்க சும்மா பண்ணி வங்கிக வேண்தா சும்மா
உம் இந்நேறோ எங்கனா மாமா சம்பாதிச்சிருந்தா எங்காயா பொண்ணு எத்துக்கு போல எதுக்குமே யூஸ் இல்லடி நானா இல்ல
எப்டி சொல்றது அந்த டைம்ல நீ போய்ருந்தீனா இன்னு கார்த்தி மாமா ஓட அதிகமா வந்துருப தெரியுமா
ஆமா உண்மதா என்ன பண்றது போகலையே
இப்போ ஹாஸ்பிட்டல்னா என் ட்ரி போட்றாங்களா அதுக்கு எக்ஸாம சிஸ்டம்ல உக்காஞ்சி எண்ட்ரி போட்றாங்கள எண்ட்ரி மட்டு பண்ணுவாங்க இப்ப நா மாத்ர வந்ருக்கு அப்டினு ஒரு எண்ட்ரி போட்றாங்க அதுலா எப்டி எக்ஸா எழுத வாறாங்க
எங்க
ஹாஸ்பிட்டல்ல
ஆமாடா அதெல்லா எனக் தெரியாது
உ
இல்ல அந்த டைம்ல ஏதாவது இந்த மாறி வேணு அப்டினு சொல்லி போட்ருப்பாங்க நீடெட் அப்டினு சொல்ட்டு அந்த டைம்ல அவுங்க எதாவ் பண்ணி எதாவது போய்ர்ப்பாங்க
அது எப்டி வரு ஒரு வேல இன்ட்ரிவ் வந்
உம்
இன்டர்வியூ மூல்யமாவா
உம் அதா இன்டவியூ மூல்யமா தா போய்ருப்
ஆ ட்ரை பண்ணு ம் டாலி ஒர்க்கா இருக்கூ எண்ட்ரி போட்றதா இருக்கூ இப்ப நா வந்துருக்றது வந்து எண்டர்பிரைஸ் இந்த மாறிதா எண்ட்ரி போட்ற மாறி இருக்கூ அ மத்தபடிலா அங்க அவ்ளவா இருக்காது புரிதா அந்த ஒர்க் கொஞ்ச ஒரு ஒரு ஒர்க் இருக்கு தெரியுமா இப்ப இப்டி எண்ட்ரி போட் பில்ல குடுக்றது அது ஒரு வேலயா இருக்கூ அந்த மாறிதா அது எப்டினு தெர்ல அதல்லா மார்க் வய்ஸ் எடுப்பாங்களா
ஆ
மார்க் வய்ஸ் எடுக்ராங்தான நெறய மார்க் எடுத்துட்டா அதயே பண்ணல இப்ப எப்டி இது போஸ்ட் ஆபீஸ்லா போட்றாங்க அந்த மாறி
உம் ம் சாப்ட்டீங்களா
ம்
என்ன சாப்பாடு
தோச ஆ இட்லி கால மீன் கொழம்பு
இங்கயு வந்து அதுதா மீன் தா வந்து வாங்னாங்க ஆனா இன்னிக் வியாழக்கெழமல்ல
ம் சாப்ட மாட்டியா
செய்யல நா சாப் சாப்டுவே இன்னு பாப்பாக்லா பால் குடுக்றல அனால சாப்டுவே அதா வந்து பசங்களுக் மட்டு பிஷ் வறுத் குடுத்ரலா நாளைக் கொழம்பு ஃப்ரெஷ்ஷா வந்துது சரி பசங்ளுக்கு மட்டு ஃப்ரெஷ்ஷா இன்னிக்கு வறுத்து குடுத்துட்டு மீதிய வந்துட்டு நாளைக் கொழம்பு வச்சிக்லானு சொல்ட்டு அம்மா சொல்லிட் இருந்தாங்க அதுனால இன்னிக்கு என்ன சாப்பாடு செய்ராங் ரசோ வச்சிட்டு வெரூ மீன் வறுத்து வய்குறாங்கனு நெனைக்குறே ஏதோ அவுங்ளுக் மட்டு ஏதோ பொரியல் கத்ரிக்காலா போட்டு
ஆமாங்க இங்க இருக்காரு
ஆ என்னன்னே தெரியல வேலையே ஆகல கடுப்பா இருக்கு சரி அவ காலையிலயே எழுந்துண்ணக்கிறா
ம்
டைம் பாரு டைம் என்ன பன்னெண்டு இருபத்தஞ்சாவ போதா போய்ட்டு தம்பியை வேற கூட்டின்னு வரு பணன்றக்கு
பண்ணன்ரைக்கா பண்ணண்டு மணி இல்லையா சாப்ட்டானா கால்ல அவ
ம் சாப்ட்டுதா போறே கால்ல ஏந்து பல்ல வெளக்கிருவா அப்பாவுக்கு காலையிலயே டிஃபன் செய்யறாங்கல்ல அம்மா அதுல வந்து சட்னி எதாவது எ எடுத்து வச்சுக்காங்க தோசையோ இட்லியோ பேன் கேக்கோ ஏதாவது செஞ்சு குடுத்துறது கால ஏழ்ரைக்குலா சப்பாடு ஊட்டிடுவே புரியல ஆரைக்குல்லா போயிடுது கெளம்பிடுவாார் ஆரைக்கு போயிட்டு
இப்ப மாம்பழ நல்லாருக்கு நல்லாருந்ச்சா மாம்பழ
எல்லாமே பூச்சி ஒண்ணு கூட நல்லால எனக்கு ஆனா டே அது ஒரு சைடுல்லா ஒரு சைடு பூச்சியா இருக்கு ஒரு சைடு பூச்சி இல்லாம இருக்கும்ல அந்த மாறிது கொஞ்ச கொஞ்ச கட் பண்ணி சாப் அததா அதெல்லா நல்லா டேஸ்ட்டா இருந்தது ஆனா எல்லாமே பூச்சி மாமா வீட்டு கொடுத்தமிச்சோ அதுவும் ஃபுல்லா பூச்சி ஒண்ணு கூட நல்லாலமாண்ட்டாங்க சரி இரு நா கால் பண்றே ஒரு நிமிஷ இரு தம்பிய கூட்டினு வரணு கூட்டுன்னு வண்ட்டு நா பேசே ம் சரி வச்சுருவா
ம் ம்